அ எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
கேங்க
சேரி சேரிங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு எது பண்லங்க இப்பதா கொஞ்சோ நேரத்துக்கு முன்னாடி சாப்புட்ட ஆ இன்னிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கொழம்பு வெரைட்டியாக வெச்சுருந்தாங்க அதனால கொஞ்சோ ஒரு புடி புடிச்சுட்டு ஆ இப்போ தாங்க கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்த
என்னங்க அறுசுவை உணந்தா
அந்தளவுக் க்கு இல்லங்க புளி கொழம்பு வெச்சுருந்தாங்க கத்திரிக்கா முருங்கா வெச்சு பீ பொரியல் வெச்சுருந்தாங்க கேரட்டு வந்து இப்ப பீன்ஸு பொரியல் வெச்சுருந்தாங்க எனக்கு ரொம்போ புடுச்ச வெள்ள மாங்கா வெச்சுருந்தாங்கங்க அதனால இன்னிக்கு ஒரு புடி புடுச்சுட்டேங்க நீங்க வெள்ள மாங்கா சாப் சாப்ட்ருக்கீங்களா
ஆங்க எனக்கு புடிக்குங்க இந்த வெள்ளம் போட்டு மாங்கா போட்டு செய்வாங்களங்க மிள மிளகாய் தூள்ல அது எனக் கு ரொம்ப புடிக்குங்க எங்க அம்மா வீட்ல செய்வாங்க நா சாப்ட்ருக் க எ கணவருக் கு வந்து அந்த அளவுக்கு விரும்ப மாட்ருக்காரா அதனால இங்க வந்து செய்றது இல்ல ஆனாலு மே எனக்கு வந்து எங்க வீட்டுக்கு போனா மாங்கா இருந்தா எங்க அம்மா வந்து கேட்டு நா செஞ் செய்ய சொல்லி சாப்புடுவேங்க
ஆமாங்க நானுமே சாப்புடுவேங்க அது ரொம்போ புடிக்கு இன்னிக்கு அது செஞ்சுருந்தாங்க அதனால ஒரு புடி புடிச்சுட்டங்க இன்னிக்கு நானு அதே மாரி வந்து க கல்யாணோ த்துலா எங்கனா போணு அப்டின்னா வந்து எனக்கு ரொம்போ புடுச்சதுன் பாத்தீங்கன்னா இந்த வத்த கொழம்பு அதல்லா ரொம்போ புடிக்குங்க ஆ நம்ப எப்பமே இந்த இட்லி தோச அதெல்லா எப்பவுமே சாப்புர்றதுதா ஒரு சில கல்யாண வீட்டுக்கலத்துலலா வந்து ச வத்த கொழம்புலா சூப்பரா வைப்பாங்க நல்லாருக்கு சாப்புர்றத்துக்கு நீங்களா எங்கன்னா வெளிய போனா டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணிக்கீங்களா உங்களுக்கு என்னென்னல்லா புடிக்கு
ஆமாங்க எனக்குமே வத்த கொழம்புனா ரொம்போ புடிக்குங்க இந்த கல்யாணத்துல வெக்கிற வத்த கொழம் வந்து ரொம்ப ஃபேவரட்டுங்க ஆ நானுமே ஒரு எடத்துல வத்த கொழம்பு சாப்ட்ருக்க அந்த டேஸ்ட்டு இன்னுமே நா கொண்டு வர பாக்குற எனக்கு அந்த மாரி வர் மாட்டக்கு எங்கயுங் கெடைக்கவு மாட்ருக்கு நாங்க ஒரு வாட்டி வேல செஞ்சுட்ருக்கும் போது ஆ ஒரு வாட்டி வந்து இந்த மாரி விருந்து மாரி குடுத்தாங்க அதுல வந்து ஒரு வத்த கொழம்பு அப்புறோ மோரு கொழம்பு ஒன்னு அது ரெண்டுமேங்க நா எங்கயுமே சாப்டதில்ல அந்த டேஸ் டு இன்னுமே அந்த டேஸ்டுல என்னால சாப்புட முடில அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க
கண்டிப்பாங்க
ஆ அதுக்கப்பறோ நறையா எடங்கள்ல வந்து போய் சாப்புடுவோங்க இப்ப நாங்க வந்து கொஞ்சோ அ வெளியூர்ல இருக்கவே நாங்க என்ன பண்றோனா இந்த ஊர்ல என்னென்ன ஃபேமஸ்ஸோ அதெல்லாம் போய் நாங்க சாப்புட வந்து ட்ரை பண்ணிட்ருக் இருக்கோங்க ஆ முடுஞ்ச அளவுக்கு எதனா புடுச் ச்சுதா இருந்துச்சுன்னா அதை எப்பமே வந்து சாப்புடுவோ அ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா போட்ட ஒரு பூரி மாரி ஒன் ன்னு தருவாங்கங்க அது ரொம்பவே புடிக்கு எனக்கு அதுங்க ரொம்போ ஃபேமஸ்ஸாமா அதுதாங்க இங்க சாப்டுவேங்க நீங்க என்னென்ன
நா வந்து ஒரு தடவ வந்து பேங்களூர் சைடு இதுல வந்து ரிட்டன் வீட்டுக்கு வர சைடு பாரே டைமிங்லா ஒரு கட ஒரு ஹோட்டல்ல வந்து இட்லி சாப்ட்டோங்க எப்டின்னா தட்டு இட்லிலாம் பெருசா இருந்துதுங்க அதுல வந்து புதினா அப்புறோ வந்து கொத்தமல்லி இஞ்சிலா போட்டுருந்தாங்கங் ஒரு இட் இட்லிய என்னால சாப்புட முடிலங்க அந்த அளவுக்கு பெருசா இருந்தது ரொம்ப ருசியா இருந்ததுங்க எப்பமே நம்ம இட்லினா நம்ம என்ன ப சா வீட்ல வீட்லேயு சேரி ஹோட்டல்லயு சேரி சிம்புளா சாப்ட்டுதா பழக்கோ இருக்கு ஆனா இங்க வந்து தட்டு இட்லில வந்து புதினா அதுக்கப்புறோ கொத்தமல்லி கருவேப் இப்பல்லா அதெல்லாம் போட்டு வெங்காயோ எல்லாம் போட்டு சூப்பரா வெச்சுருந்தாங்கங்க நார்மல் இட்லி மாரி இருந்தது அதுக்குள்ள வந்து அந்த அப் புதினா கொத்தமல்லில்லா இருந்தது சூப்பரா இருந்துச்சுங்க
ஆமாங்க இங்க வந்து தட்டு இட்லி அதுக்கப்பறோம் பாத்தீங்கன்னா ரவ இட்லியுமே ரொம்ப ஃபேமஸ் ஆமா நீங்க சொன்னது கரெக்ட்டுதா ஒரு இட் இட்லியே வந்து வயிறு பில்லாயிடு இங்கியுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இட் ் இட்லி அந்த அளவு வெய்க்க மாட்டாங்க த இட்லி வந்து நெறய இருக்கு ஓ ரவா இட்லின்னு சொல்லிட்டு நல்லா தாளுச்சு போட்டு செய்வாங்கங்க இதுவுமே சூப்பரா இருக்கு ரவையிலே செய்வாங்க அது வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இங்க வந்து தோச வந்து அடுச்சுக்கவே முடியாதுங்க அந்த மசால் தோச வந்து அந்த ஒரு பொடிய போட் ட்டு நெய்ய போட்டு அதுக்கு மேல அந்த மசாலாவ வச்சு அந்த கிர்ஸ் ப்பியா இருக்கோங்க ஒன் ஒன் சைட் தா வேக வச்சிருப்பாங்க ஒன் சைடு வந்து ஒயிட்டாவே இருக்கு அது அப்டியே ப்போல் பண்ணும் போது ஒரு கிறிஸ்பினெஸு இருக்கு ஒரு சாஃப்ட்
சாப்ட்னஸ்ஸு இருக்கு
ஆ அந்த மாதிரி ஒன் சைட் வே இங்க விக்கிற தோச ஸ் மோஸ்ட்டாவே எனக்கு ரொம்ப பிடிக்கு அது இங்க ரொம்ப பேமஸுங்க சாம்பாருமே பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு கலந்த சாம்பாரு அதுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுற டேஸ்ட்லதாங்க இருக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்காது அந்த சாம்பார்
கண்டிப்பா அதே மாதிரி பைனாப்பிள் கேசரியு நல்லா இருக்குங்க ஒரு சில எடத்துலல்லா விப்பாங்க அப்டியே நெய் போட்டு தல தல தலன்னு வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிடறதுக்கு நா ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு ஸ்பெஷலா ஒரு டிஷ் பாத்தேங்க என்னன்னா நம்ம எப்பவுமே வந்து ரவையும் சேமியாவும் தனித்தனியாக தா சாப்டுவோ ஆனா அங்க வந்து எப்டி பண்ணியிருந்தாங்கன்னா ரவையு சேமியாவு சேர்ந்து செஞ்சு வச்சருந்தாங்க அங்க அது வந்து எப்டின்னா ஆ கிச்சடி மாதிரி தா பண்ணி வச்சுருந்தாங்க அதுல இஞ்சி பூண்டு அதெல்லா நெறய போட்டு ஆனா நல்லா இருந்ததுங்க அவுங்க எப்டி சமச்சாங்கன்னு எனக்கு தெரியலங்க கண்டிப்பா கேட்டுருந்தா சொல்லியிருப்பாங்கன்னு நெனக்குறே எனக்கு அந்த ருசி வந்து இன்னுமே நாக்குல ஒட்டிட்டு தாங்க இருக்கு ரவையு சேமியாவு சேந்து வந்து கிச்சடி மாதிரி செஞ்சிருந்தாங்க நீங்க யோசிச்சு பாருங்களே அது எப்டி இருக்கு நாக்ல ஆனா உண்மையிலே நல்லா இருந்ததுங்க சாப்பிரறதுக்கு
அ நீங்க சொன்ன டிஷ் ட்ரை பண்ணதுல மேபி எங்கனா கெடச்சிச்சுன்னா சாப்புட்றே நீங்க எங்க மாமியார் வந்து பாத்தீங்கன்னா அசோகான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் செய்வாங்கங்க அங்கது ரொம்பவே நல்லா இருக்கு அப்புற வந்து அ அ அக்ரகாரம் அப்டின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீரங்கம் பக்க இப்ப வந்து நெறய வந்து செய்வாங்க அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு க்கோ அந்த கன்சசிஸ்டன்சி ஆகட்டு அந்த கலர் ஆகட்டு அத நம்ம எடுத்து அத சாப்புடும்போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு எப்டி சொல்றது அந்த தெய்வத்தோட பிரசாதத்த நம்ம சாப்படம் போது ஒரு ஆனந்த வந்து கெடைக்ங்குல அந்த அளவுக்கு நல்லா இருக்கு எங்க மாமியார் வந்து ரொம்பவே நல்லா செய்வாங்கங்க அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கனா இந்த இதுவு இருக்கு இல்லங்க அ அந்த ஒரு பச்ச பயிரில செய்வோல சுவியம் அது எனக்கு ரொம்ப புடிக்குங்க அ ஆன ரொம்ப ரொம்ப புடிக்கு சோ நா வந்து செஞ்சா எங்க ஹஸ்பண்டுக்குமே புடிக்கு நா வந்து ஜஸ்ட் ட்ரை தாங்க பண்ணே எனக்கு ரொம்பவே நல்லாவே வந்துடுச்சா அதனால எனக்கு பரவாயில்லயே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் நம்ம ட்ரை பண்ணி அத நா செஞ்சு அது மத்தவங்களு விரும்பி சாப்ருறாங்கன்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா ந்ததுங்க அது ரொம்ப ஒடம்புக்கு நல்லா ஆரோக்கியொ தாங்க பச்ச பயிர் போடவே ப்ரோட் டீன் தானங்க அத வந்து நல்லா வ ம வெல்ல த்தோட மசிச்சு பருப்பு எல்லா போட்டு வெல்லத்தோட மசிச்சு கொஞ்ச தேங்கா போட்டு ஒரு உருண்ட பண்ணி அத வந்து மைதா மாவுல லைட்டா டிப் பண்ணி அத பொறிச்சு எடுக்கனுங்க அவ்ளதாங்க ப்ரொசிஜர் சூப்பரா இருக்குங்க நீங்க வேணா
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதே மாரி பிரெட்டல்வாவு நல்லா ந்ததுங்க ஒரு எடத்துல சாப்டே என்னனா பிரியாணிக்கு வந்து காம்பினேஷன் வந்து பிரட் அல்வாவு நல்லாருக்குங்க நீங்க அந்த மாரி டேஸ் பண்ணி பாத்துக்கீங்ளான் எனக் தெரில
கே சாப்ட்ருக்கே எங்களோடைய அ சொல்லுங்க சொல்லுங்க
அ பிரெட் அல்வா வந்து அச்சுக்கவே முடியலங்க அது ஒரு கடைல நாங்க சாப்புட்டோம் எப்பவ்மே நம்ம போனோ அப்டின்னா பிரியாணிக்கு எப்பவ்மே வந்து அந்த தொக்கு தயிர் தா வந்து நம்பளுக்கு குடுப்பாங்க இல்லன்னா வந்து கத்திரிக்கா தொக்கு குடுப்பாங்க கடஞ்சு வச்சு ஆனா இங்க அந்த ஹோட்டல்ல வந்து வி த்தியாசமா வந்து பிரெட் அல்வான் குடுத்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு சாப்டவே புடிக்லங்க ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்புடும் போது வந்து ரொம்ப சூப்பரா இந்துச்சு அதுக்கு காம்பினேஷன் பக்காவா இருந்துதுங்க ஆனா
ஆமாமாங்க இல்லங்க பொதுவாவே எந்து இப்பல்லா பிரியாணிக்கு வந்து பிரெட் அல்வாலா தர ஆ பொதுவான எடங்கள்ல பண்றாங்க சென்னைல மோஸ்டா நறைய தருவாங்க எங்களோடைய பர்டே வந்து வந்துச்சுங்க எ பைய பர்டேக்கு அப்ப நாங்களுமே வந்து பாத்தீங்கனா பிரியாணி தயிர் பச்சடி அந்த கத்திரிக்கா ரை‌ ஆ கத்திரி க்கா அந்த கோஸ்துன் சொல்வாங்கள அது பிளஸ் வந்து பத் தீங்னா இந்த பிரட்அல்வா தாங்க ஸ்வீட் சொல்லிர்ந்தோ ஐஸ்கிரீம் சொல்லிர்ந்தோ ஆ ம் நல்லாருக்கு ஒரு ஒருத்தவ்ங்கல்லா பாத்திங்னா பிரட் அல்லா பிரட்ட வந்து ஃபுல்லாவே பொரு ச்சுடுவாங்க பொருச்சுட்டு அதுக்கப்ற அல்வா பண்வாங்க அந்த கிரிஸ்பினஸ்ஸோட ஒரு ஸ்வீட்னஸ் வருங்ளா அல்டிமெட்டா இருக்குங்க எனக்குமே இப்ப நீங்க சொன்னோன என க்குமே போய் பண்லான் தோணுதுங்க ஏனா எங்க வீட்ல பிரெட் இருக்குங்க
ட்டு எனக்குமே சொல்லுங்க எப்டி பண்ணணுன் கரெக்டா கண்டிப்பா உண்மையாலே நல்லாந்ததுங்க ஒவ்வொரு எடத்துலயு வந்து ஒவ்வொரு ஊர்லயு வந்து வித்யாசமா செய்யும்மோது அத நம்ம ருசிச்சு பாக்கும்மோது நம்மளு சாப் புடனு நம்பளு அவுங்க ஊர் மாரி மாறனுன் எனக்குமே தோணுதுங்க
ஆமாமாங்க இங்க வந்து பாத்தீங்னா திருச்சி பக்கோ ஒரு சமோசா சாப்டேங்க எனக்கு ரொம்பவே புடிச்சுருந்துச்சு அதுல வந்து பாத்தீங்னா அந்த வாழ பூ இருக்குலங்க அத வந்து அதுல வந்து ஒரு மசாலா மார் ரெடி பண்ணி அந்த சமோசால வந்து ஸ்டஃப் பண்ணிட்டு அத வந்து பொரிச்சி எடுத்து வி விப்பாங்கங்க ஆ பத்து ருபாய்க்கி ம் ரெண்டு சமோசா அந்த மாயி விப்பாங்கங்க குட்டி குட்டியாதா இருக்கு கிரிஸ்பியாவு இருக்கு எப்பமே சின்னதா போட்டா நல்லாருக்கு அந்த முக்கோண சமோசா ரொம்ப கிரிஸ்பியாவு இருக் குமா அந்த உள்ள வந்து வாழப்பூ தானே அதுவு நல்ல ஆரோக்யம் தான அது நம்ம எல்லாமே சேத்து சாப்டும் போது எனக்கு ரொம்ப புடிக்கு இப்ப பாத்தீங்னா சிக்கன் சமோசா கூட வந்துருக்குங்க ஃபஸ்டெல்லா ஆனியன் சமோசா மட்
மோமோஸ் சாப்ட்ருக்கே நீங்க என்ன புதுசா சமோ சா சொல்றீங்க
ஆமாங்க சிக்கன் சமோசா வி்க்கிறாங்கங்க அது ரொம்பமே ஃபேமஸுங்க சிக்கன்ல இப்ப கட்லெட்டுமே வந்துருச்சு இங்க பத்தீங்னா ஒரு கேரளா மார் கேட்டுருக்கோங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா யே நெறைய வந்து அவங்க கேரளால செய்ய வேண்டிய அந்த வே ஹாவில வேக வ ச்சு செய்ய வேண்டிய ஸ்வீட்ஸு பலகாரம்லா செய்வாங்க அதுல வந்து இந்த சிக்கன் ஆ ஆ கட்லெட்டுமே செய்வாங்க அது ரொம்பவே அங்க வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. போனாலுமே நாங்களுமே அதுதாங்க வாங் கி சாப்டுவோ.
எனக்கு வந்து இப்ப வந்து ஸ்வீட்டுன் சொல்லும் போதே இந்த டைமிங்க்கு வந்து எனக்கு ரவ் அ ரவா லட்டு சாப்பட்ணு போல இருக்குங்க. அதுமே ஒரு ருசியா இருக்குங்க ரவா லட்டு அந்த முந்திரி பாதாம்லா போட்டு அந்த நெய்யில வறுத்து அத ஊத்தி நம்ப வந்து கட் ஆ ரவுண்ட் சாப்டும்போது அதோட அருமையே அருமதாங்க ஆனா.
ஆமா ஆமாங்க ரவா லட்டுமே நல்லா இருக்கு அப்புறோ அந்த இதுவு இருக்குல்லங்க உள்ள ஒரு ஸ்டஃப் பண்ணி பொரிப்பாங்களே சமோசா மாரி டக்குன்னு பேரு ஞாபகம் வ ரலங்க சோமாஸ் சோமாஸ். சோமாஸுன் சொல்வாங் கங்க அது ரொம்பவே நல்லா இரு க்குங்க அது ரொம்பவே நல்லா இருக்குங்க காரங் கள்ல வந்து பாத்தீங்ன்னா எனக்கு வந்து இந்த ஓட்ட வடன்னு சொல்வாங்க. ஆ எங்க ஊர் பக்கோ வந்து தட்ட வடன்னு சொல்வா ங்க அது எனக்கு ரொம்பவே பிடிக்கு. அது வந்து சேலத்துல வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க அந்த த ட்ட வட செட்டுன்னு நீங்க கேள்விப்பட்ருக்கீங்களா? தட்ட வட செ செட்டு அது ரொம்ப பவே ஃபேமஸுங்க குட்டி குட்டியா பண்ணிருப்பாங்க. ஆ ஓட்ட வடன்னு சொல்றீங்கல்ல அத வந்து என்னா பண்ணுவாங்கன்னா மேல ஒரு லேயரு கீழ வந்து ஒரு லேயர் வச்சுட்டு நடுவுல வந்து ஸ்டஃபிங்ஸ் வந்து இந்த துருவுன வந்து கேரட், பீன்ஸு துருவுன வந்து கேரட், பீன்ஸ் அதெல்லா போட்டு அப்புறோ ஒரு சட்னி செய்வாங்க கிரீன் சட்னி அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்னா ஆ இது ஆ ஆரஞ்ச் சட்னி இது ரெண்டுமே வந்து போட்டு நல்லா பண்ணுவாங்க. அந்த கேரட்டு பீட்ரூட்டு அப்றோ ஆனியன் இதெல்லா வந்து போடுவாங்க நல்லா இருக்கு ஸ்டஃபிங்க்கு நடுவுல அத சேத்து சாப்படும்போது சட்னியோட சாப்டும்போது நல்லா கறுக்குமுறுக் குன்னு நல்லா இருக்கு. ப்ளு கலர் கானோ. அது சேலத்துல வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க.
கண்டிப்பாங்க. எனக்கு ஆனா வந்து காரத்துலனா இந்த மிக்சர்லா ரொம்ப புடிக்குங்க. ஒவ்வொரு ஊர்லயு ஒவ்வொரு வகையான மிக்சர் வெப்பாங்க. நம்ப ஊர்ல பாத்தோன்னா வந்து மிக்சர் வந்து போட்டுட்டு அதுல கூட வந்து பச்சப்பயிறு அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க காராஸு நல்லாருக்கு ஒவ்வொர் ஊர்லயு ஒவ்வொரு விதமா இரு க்குங்க மிக்சர்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே மாரி ஓம் பொடியு பிடிக்குங்க. சிம்பிளா இருக்கு காரோ இல்லாம வந்து அப்டியே மெலிசு மெலிசா உதிரி உதிரியா போடுவாங்க ஓம் பொடி அ அதுவுமே நல்லா இருக்குங்க சாப்டறதுக்கு.
ஆமா ஆமாங்க. இப்ப நீங்க காராஸுன்னு சொல்றீங்கல்லங்க எ எங்க ஊர் பக்கோ இத என்ன சொல்வோன்னா காரா பூந்தின்னு சொல்லுவோ. ஆ நா இன் இனிப்பு இனிப்பு பூந் பூந்திகாரம் கார சாத காரம். பூந்தின்னு சொல்லுவோம் பேர் வந்து வேறுபட்டு. வரவங்க. ஆனா எனக்குமே அந்த வந்து என்ன பண்ணுவேன். வீட்டுல என். எதுமே இல்ல காராஸ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவேனா தயிர எடுத்து அந்த காரா சாதுல போட்டு மிக்ஸ் பண்ணி